ஆ கேக்குதுமா
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கேக்கா சாப்ட்டீங்களா
இன்னும் இல்லப்பா இப்பதா காஃபி மட்டும் குடிச்சே
சரி சரி சரிக்கா
பசங்களுக்கு லீவா
என்னக்கா
பசங்களுக்கு லீவ்ன்றதுனால லேட்டா தா ஏந்துச்சோம்
சரி சரிக்கா
ம் நீமா சாப்ட்டாச்சா
இப்ப சாப்ட போறே இது சாப்பாடு கத் திருகிகா செடியில் உள்ள காய பறிச்சு அப்படி தேங்கா அரச்சு ஊத்தி கொழம்பு வெச் சு ரசொ வேச்சு கீர பொரியலு அப்புறோ காலைல வந்து மொச்ச இருக்கலக்கா முச்சைய வேக வெச்சு தாளிச்சு விட்டு குடுத்திருக்க ஸ்னாக்ஸ் உம்
ஸ்கூல்க்கு போயிருக்காங்களா பசங்க
இல்ல அவரு வேலைக்கு போயிருக்காருல்ல அவருக்கு
ஓ சாப்பாடு வீட்ல இருந்து குடுத்து விட்றீங்ளா
சாப்பாடுல்லா கடைல சாப்பிட மாட்டாரு
ஓ செரி செரிமா நானு இனிமேல் தா செய்யணு செரிக் கீர வாங்கிட்டு வர சொல்லான் பாத்த இவங்க இன்னு பசங்க போல
உம்
நேரா மத்தியான சாப்பாடுதா செய்ய போற
செரிக்கா அங்க எப்படிக்கா வெய்யி லவ் ஓவராக்கா
ஐயோ என்னால இப்ப நா மேல ஏறி வர்ர வீட்டு மேல வெயில் தாங்க முடியலப்பா ஓவரா இருக்கு
செரி செரிக்கா
சாயந்திரத்துல கொஞ்சோ நல்லா இருக்கு
நைட்டு மட்டுமந்தான்க்கா இங்க கொஞ்சோ நல்லா இருக்குது இப்போ ஏழு மணிக்கே னா அப்படியே பளிச்சுன்னு லைட்டு போட்ட மாரி வெயில் அடிக்குதுக்கா
ஓஹோ
லைட்டுப் ஆமா இல்ல ஏழு மணிக்கெல்லா அப்புடியே லைட்டு தொட்டுப்பாரு வெய்யிலு
ஆமாப்பா
அந்த அளவுக்கு அடிக்குது லைட்டே தேவையில்லைனு வெச்சுக்கோங்களே
ஆஹ்
காத்து ஒரு ஆளையே தூக்கிட்டு போய் வேற பக்கோ போட்டுறுது
சீ ரொம்ப நாள் ஆன மாரியே இருக்கு காலைல ஏழு மணி வெயில்ல பாத்து கூட
ஓ
அதாவ்து ஆ ஏன்சுன ஒன்னே கதவ தொறக்க மாட்டோ
என்ன கா
ஏன்ச்சாலு கதவ தெறக்க மாட்டோ பூன பூனையு குட்டியெல்லா இருக்குல்ல அது கொஞ் நேரொ வெளிய போய்டு அப்டின் சொல்லிட்டு கதவ தெறக்க மாட்டோ கொஞ்ச நிதானமாதா தெறப்போ
சேரி சேரிக்கா இங்கெயெல்லா அப்டியெல்லா கெடையதுக்கா இங்க நல்லாவே ஓப்பன் ஸ்பேஸா பாத்தீங்ளா அன்னைக்கி வீட்ட ஓப்பன் ப்ளேஸ் னால அப்டே ஓப்பன் பண்ணா அப்டே வெளிச்சொ நல்லா தெரியு வெளியவேதா படுத்துக்குவோ இதுக்கு
ஆமா வெளிய நல்லா இருக்குல்ல காத்தோட்டமா
உள்ளயே படுக்க மாட்டோ வெளியவேதா படுத்துக்குவோ எல்லாருமே
பரவால்லப்பா உங்கள்து என்னாஸ் சொந்த வீடு இருக்ககுறப்போ நம்ம என்னவ்னாலு பண்லா நாங் வந்துட்டு வாடிகே வீட்ல இருக்குறோமா அதாவ்து மொட்ட மாடிக்கு வர்ணுனா கூட அன் டைம் ஆயிட்ச்சுனாளோ இல்ல ஏதாது ஒர் பர்மிஷன் அவுங்க கிட்ட கேக்கணு இல்லனா அதுக்கு எதனா
அ ஆமக்கா
ஆ நறைய பேர் இருக்குறதுனால சும்மா மேல போ எதுக்கு போறீங்க வரி ரிங்கன்னுளா கேப்பாங்க அதாவ்து எங்க வீட்லலா பூனைய வளக்க கூட போமிஷன் கடையாது நாங்க அதுக்கப்புறோ கேட் இது பண்ணி முடியவே முடியாதுன் சொல்டாங்க இல்ல நாங்க இந்த வீட்ல இருக்கணும்னு வளத்துதா வளப்போனு சொல்லி வச்சுட்டோ
சேரி சேரிக்கா இல்ல அந்த இந்தா இந்த பூனையா இருந்தனா வளக்க உடமாட் மாட்டாங்க இது வந்து வீட்டுக்குள்ள தான வளருது அதனால ஒன்னு சொல்ல மாட்டாங்க
அது பா அது பாத்த பின்னடி தா அமைதி ஆயிட்டாங்க செரி ஓகே இது வெளியே போமாட்டேன்து அப்டின் சொல்லிட்டு
செரி செரிக்கா வீட்ல எல்லா எப்டிருக்காங்க நல்லாருக்காங்ளா க்கா
யாருப்பா
இப்ப லீவ் முடிஞ்சு வீட்டு வீட்ல எல்லா நல்லார் க்காங்ளா
எல்லா நல்லா இருக்காங்கடா தம்பி வந்திருக்கா நேத்து சேலத்துல இருந்து ரூம்ல ஹாஸ்டல்ல தங்கிட்ருக்கான் சொன்னல்ல சனி ஞாயிற் லீவுலனா வந்துர்றாம்ப்பா
வுங்ளா
ஆமா எப்பமே சனி ஞாயிறு லீவ் வரு அதுனால வந்துர் றாங்க
செரி செரிக்கா பரவாலக்கா அவுங்ளே பிளேஸ்மெண்ட் எல்லா வா குடுக்குறாங் அங்க
ஆமா அந்த காலே
ஒரு சில காலேஜ்ல வந்து அப்டி கெடையாதுக்கா அ என்னக்கா ஒரு சில காலேஜ்ல எல்லா அப்படி கெடையாது உம் உம் அதுனால சொல்றே ஒரு காலேஜ்லி எல்லா கெடையவே கெடையாது கேம்பஸ் எல்லா கெடையாது ப்ப நா படிச்சதுலிமே கேம் ப்ஸ்சோடதா வெளிய வர வெளிய வர முடியு வேணாங்கறவங்க ச்சடிஸ் படிக்கிறவங்க வந்து வேணாம்பாங்க இல்லீனா இவுங்கல்லா வந்து கேம்பஸ்ல வாய்ங் குடுத்துட்டுத்தா வெளியனுப்புறாங்க ஒண்ணுக்கு கெடையாது ரெண்டு மூணு தா அட்டன் பண்ண உடுவாங்க
ஓ ஆமா இவ் இவ்ங்குள்து ஹண்ரட் ப த்தன் சொல்லிர்க்காங்க இதுக்கு மேல வந்துட்டு அவுங்க டிகிரி அதுக்கு மேல படிப்பு இருக்கான் தெர்ல ஆனா அதுலியு எக்ஸாம் மட்டு அட்டன் பண்ணிட்டு நம்ப வேலைக்கி போய்ட்டே எக்ஸாம் அட்டன் பண்லா மாடூல் எக்ஸாம் மட்
அது நம்ப போயிட்டே படிக்கலான்றதுனால அவ‌ பிளஸ்மெண்ட்லே ஏதாவது ஒரு வேல ஹண்டர்பர்சன்ட் ப்ளேஸ் மட்டு சொல்லிருக்குறாங்க அதாவது ஏதாவது ஒரு வேலையில முடிச்சு கே வெளியே வந்துருப்பா அப்டின்னு சொல்லிருக்கோ
அ அ
என்ன பண்ண போறாங்கன்னு தா தெரியல
சரிக்கா பரவாலக்கா இது இப்ப மதியம்த்துக்கு என்ன சமைக்கிறீங்க
மதியானந்தமா கீர வாங்களலான்னு இருக்கே கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரியே இருக்கு சில கீழே கீரை வாங்கி கடைஞ்சிட்டு
ஆஹ் ஆஹ்
ஆம் வேற ஏதாவது பொரியில் கிழங்கு உருளகிழங்கு இருக்கு அது பொரியில் பண்ணலான்னு பாக் ன்றே
கீர கடையிரதுன்னா பருப்பு போட்டு கடைவீங்க
ஆமா பருப் சிருக்கீரப் போட்டு கடையுவோ
நல்லா இருக்குமாக்கா குக்கர்ல வச்சு வேக வச்சுக்குவீங்களா எப்பிடிக்கா
ஆமாப்பா பருப்பு கீர தக்காளி எல்லா ஒன்னா வெச்சு குக்கர்ல வெச்சு வேக வெக் வெச்சிடுவ ஒரு அஞ்சு விசல் வச்சேன்னா பருப்பு நல்லா குழஞ்சிடு அதுலயே அதுக்கப்புறோ தனியா எடுத்து போட்டு கடைஞ்சிருவே
பருப்பையு சேத்து பருப்பும் கீரையும் ஒன்னா வேக வச்சா வெந்துருங்களா
ஆஹ் வேந்தது அனா கீரதா நெறையா வேக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலு நானு வேக வெச்சுடுவே ஏன்னா அதுவு நல்லா மசிஞ்சு ஆ வெந்துருது நல்லாவே நல்லாவே வந்தருது நானு நா எப்பயுமே பருப்பு அரைக்குறையா வேக வைக்க மாட்டே நறைய பேரு அற வேக்காட்டுல எடுத்துட்டு அந்த பருப்பு போட்டுட்டு கடைவாங்கல்லையா நான் வந்துட்டு அதுலயே கொழையிற மாதிரி வேக வச்சிருவே நம்ம கரண்டிலயே இப்பிடி இது பண்ணா கூட பருப்பு குழஞ்சிடு
மத்து வச்சு மசிக்க தேவல்ல
ஆஹா மத்து வச்சு மசிக்க தேவையில்ல ஆனா கீர கொழம்புக்கு கண்டிப்பா நா மத்து வச்சு மசிக்கணு அது பருப்பு சட்டில தா போடுவே ஏன்னா கீரை தொக்கு தொக்கா நிக்குல்ல அதுக்காக
அய் அப்றோ ம மசிச்சுட்டு அத் கூட என்னென்ன போடுவீங்க
பருப்பு அதாவ்து பருப்பு கீர பூண்டு நெறைய போடுவே சின்ன வெங்காயோ உறிச்சிப் பாதி அதுல போட்டுப்பே அப்றோ தக்காளி அதிகமா கொஞ்சோ புளி நா புளியூ றோ நறைய பேரு புளி கடசில கரச்சி ஊத் ஊத்துங்க சொல்லுவாங்க நா கொஞ்சமா புளியூ போட்டுட்டு ஆ பச்ச மெளகா காஞ்ச மெளகா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுவே அதாவ்து அஞ்சி பச்ச மெளகா போட்டா அஞ்சி காஞ்ச மிளகா எல்லா ஒன் லா போட்டுட் ஆ ஆ நல்லா குக்கர்ல வேக வச்சுட்டு கடஞ்சிட்டு கட்சில இது போட்டு இன்னொரு கொஞ்சோ வெங்காயோ இருக்குல்லியா சின்ன வெங்காயோ கருவேப்பில போட்டு கடைஞ்சிடூ தாள்ச்சு விட்ர் ஓ
சேர் செரிக்கா பரவால்லக்கா அப்றோ கடசியா ஒரு மெளகா போட்டு தாளிச்சிருவீங்
மளகால்ல அதுதா அது பேரு என்னதுன்னா வடகோ யூஸ் பண்ண மாட்டே நறைய பேர் வடகோ போடுவாங்க தெரியுமா அது புடிக்கூ ஆனால எனக்கு இங்க கெடைக்கிறதில்ல நெறைய பேர் வீட்ல அம்மாங்க செஞ்சு குடுப்பாங்க
வடகோனா மொளகா வடகோந்தானா
பா அந்த அந்த சின்ன வெங்காயத் த்துலல்லா காய வச்சு உருண்ட புடிச்சு வெப்பாங்கல தாளிப்பு வடகோ
தெர்லக்கா நானே யூஸ் பண்ணதில்ல
கீர கொழும்புக்கெல்லா அது செய்வாங்க சூப்பரா அது வாசனையா இருக்கூ ஒரு மாத்ரி வெந்தியோ என்னென்னமோ போடுவாங்க கடுகு அதிகமா போட்டுட்டு சின்ன வெங்காயோ போட்டுட்டு நெறைய சின்ன வெங்காயோ ரேட்டு கம்மியா இருக்கிறப்போ வெயில்ல போட்டு அத நல்லெண்ண ஏதோ போட்டுட் டு நல்லண்ணையோ வெளக்கண்ணயோ போட்டு நல்லா சுர் இது பண்ணி உண்ட பிடிச்சி வப்பாங்க அது தாளிக்கிற்துக்கு மட்டுந்தா யூஸ் பண்ணுவாங்க நம்ம கடுகு போட்டு தாளிக்கணோல்ல அந்த மாரி அந்த டைம்ல தாளிக்க போடுவாங்க நல்ல வாசனையாருக்கூ அது
செரிக்கா செரிக்கா
அது மெய்னா கீர கொழும்புக்கு தா போடுவாங்க எனக்கு அது கெடைக்கறதில்ல இருந்தாலு நா அப்டியே கடுகு கருவேப்புல வெங்காயோ போட்டு நல்லா தாளிச்சு ஊத்திடுவே
செரிக்கா
ம் மா
கடைசியா தாளிக்கும் போது மட்டூ அது மட்டூ போட்டா போதூ ஆ
ஆமா தாளிக்கும் போது அது போட்டா போதூ
நா அது வடகோ ரெடி பண்றதுக்கு வந்து வெறூ சின்ன வெங்காயோ மட்டூ போட்டு ம் இது வெயில வச்சு காய வச்சு தட்டி வச்சு அது மாரி வடகோ செய்வோ அதுவ்மே எனக்கு தெர்லக்கா அது எப்டின்னு ஆனா சொல்லிர் காங்க சில பேர் வடகோ வடகோ அதா அப்டி எப்டின்னு தெரியல
ஆமா இன்னொரு சிலரு வடகம்ன்னாலே நம்ம வத்தல் போடுறோம் இல்லையா அதுதா சொல்லுவீங்க நீங்க கூட வத்தலு வடகம் அப்டின்னு எல்லாம் சொல்வல்ல இப்ப மொளகா வத்தலு வத்தலுன்னு அது அதேதா எல்லாருமே ஒரே பேரை சொல்லுவாங்க வேற வேற பொருளுக்கு
ம் ம்
நாங்க இததா இந்த ஊர்ல வடகம்ன்னு சொல்லுவாங்க
சேரி சேரிக்கா அது உங்களுக்கு போட தெரியுங்களா
எல்லாம் எனக்கு தெரிய ஆனா எனக்கு தெரியுதுப்பா எனக்கு வத்தல் வகை எதுவும் அதெல்லாம் நீ சொன்ன இல்லையா சாதோ எடுத்து மீந்து போனா அத வேன்னா ரெண்டு சீரகம் பச்சை மொளகா போட்டு அரச்சி மிக்ஸியில வெயில வைப்பாங்களே அது மட்டு தெரியும் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதுவும் செய்யறதுல்ல சோம்பேறி மேல ஏறி வரணுமே வெயில்ல ஆமா
ம்
அது மின்ன ஒரு வீட்டுல இருந்தப்போ வெளியவே வாசல்ல வச்சு செஞ்சுருவே நா அத இப்டி வீட்ட விட்டு வெளிய வந்து நேரா வாசல்ல
இங்கயுமா மேல எல்லா மொட்ட மாடில்லலா கொண்டு காய வெக்க கூடாது அப்படித்தானக்கா
தூக்கிட்டு கீழ இறங்கி வர முடியாதுல்ல காக்கா வரு து அதனால நம்ம வீட்டு வாசல்லயே இருந்துச்சுன்னா நம்ம பாத்துக்கலாம் மேல ஏறி ஏறி மேல ஒரு வீடு மட்டும் இருக்கு பா போர்ஷன் ஒன்னே ஒண்ணு அதிகமா எதுக்குமே மேல வர முடியாது
ம்
அதுக்காக
தண்ணி எல்லா உள்ளிக்கே வந்துருங்களா குடிக்கு தண்ணி
ஆ
உ உண்மையாதாக்கா வாடகை இதுல இருக்கீங்களா அவங்க தண்ணி எல்லாம் வந்துருங்களான்னு கேக்குற
தண்ணி எல்லா வருதுப் பா நல்ல தண்ணி அந்த எங்கது வந்து குடிநீர் தண்ணி வந்துட்டு காவேரி தண்ணி சொல்லுவாங்க அது அது தனியா வருது அது இல்லாம போர் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு கப் ரெண்டு தள்ளி தனியா வந்துடுது பாத்ரூம்ல கிச்சன்லலா இல்ல இல்ல
ம் ம்
சரிப்பா என்கிட்ட போன் பேசனதுக்கு ரொம்ப நன்றி ஆ சரிப்பா நா அடுத்த கால் ல பேச நன்றிப்பா